ஹலோ
ஹலோ வணக்கம் நா பேசுறது கேக்குதா
அ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ நல்லா கேக்குது
எ பின்னாடி எதாது நாய்ஸ் வருதா
இல்ல
ஓகே
நம்ம நா எனக்கு எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆச எனக்கு வந்து சில பண்டிகைகள் வந்து ரொம்ப புடிக்கு அது மாரி மத்தவுங்களுக்கு என்ன புடிக்கு அப்டினு தெரிஞ்சுக்கறது எனக்கு வழக்கமா பொங்கல் பண்டிகைனா ரொம்ப புடிக்கு அது குடும்பமா சேந்து அ அ சூரிய ஒளில வாசல் வீட்டு வாசல்ல பொங்கல் வெச்சு கொண்டாட்றது ரொம்ப புடிக்கு அன்னிக்கு காலைலயே எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு அன்னிக்குன்னு ஸ்பெஷலா கலர் கோலோ போட்டு அப்டியே அந்த தெருவெல்லா பாக்கவே ஜொலி ஜோலிக்கிற மாரி இருக்கு அது மாரி உங்களுக்கு என்ன பண்டிகைகள் ரொம்ப புடிக்கு
எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல ஆடி பண்டிகைன் சொல்லுவாங்க அதுதா அங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அந்த டைம்ல அத மெய்ன் ரோட்ல கோயிலு உள்ள அ அந்த மெய்ன் ரோட்ல பஸ்ஸலா அன்னிக்கி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆ பஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த ரோடு ஃபுல்லாவுமே வந்து அது இருக்கு ஒரு அ பெரிய ரோடு அந்த ரோடு ஃபுல்லாவுமே கடையதா இருக்கு நறைய கடைங்க இருக்கு ஆ ஃபுட் ஸ்டால்ஸ் மாரி இருக்கு அப்புறோ அதுல மெய்னா என்னன்னா அ இந்த சாமி மாதிரி எல்லா வேஷம் போட்டுட்டு எப்புடி இந்த சினிமாலலா நல்லா க்ராண்டா வந்து ஆ ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த நீட்டா அந்த மாரிலா போட்டுட்டு நல்லா மேக்கப்லா பண்ணிட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு வருவாங்களோ அந்த மாதிரி ஆ வண்டி வேடிக்கன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வருவாங்க ஆ நீங்க பாத்தீங்கன்னாகூட தெரியு சேலம் வண்டி வேடிக்கைனு போட்டா நறைய வரு வீடியோஸ் எல்லா சூப்பரா இருக்கு நல்ல கலரு அ கலர் கலரா இந்த ஆ கலர் கலர் லைட்டலா போட்டு எஃபெக்ட்ஸ் எல்லா நல்லா பண்ணிருப்பாங்க அத பாக்கவே நல்லா இருக்கு அந்த கூட்டத்துல நம்ம போய்ட்டு வர்றதே ஒரு ஜாலியா இருக்கு
ஆ நீங்க சொ
அந்த பண்டிக எங்களுக் ரொம்ப ஸ்பெஷல் நாங்க எங்க இருந்தாலு வந்து எல்லா வர்ஷமு அந்த பண்டிகைக்கு ஊருக்கு போய்டுவோ ஸ்கூல் லீவ் போட்டுட்டு போவோ இங்க இருந்து உங்க ஊர்ல அந்த மாரி எது பண்டிக இருக்கா
அ நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கு அத மாரி பண்டிகைய பாக்கணு அப்டிங்கிற ஒரு ஆழ்வல் ஏற்படுது பட் ஆனா எங்க ஊர்ல அது மாரி பண்டிகைலா ரொம்ப கொண்டாட மாட்டோ அ அது நா கேள்விப்பட்டது இல்ல அது மாரி ஆடிக்குனா கூழ் ஊத்துவாங்க அம் மாரியம்மன் கோயில்வ ஸ்பெஷலா பண்ணுவாங்க ஆனா வருஷோ வருஷோ இத மாரி காவடிகள் ல்லா நெறைய எடுப்பாங்க எங்க ஊர்கள் சுத்தி அத பாக்கவே ரொம்ப நிறைய பேரு ஒரு தௌசண் பீப்பிள்ஸ் ஆயிரம் பேர் கிட்ட வந்து பால் காவடி எடுக்கிறது பின்னாடி அந்த அழக குத்திட்டு வரும்போது பாக்க இதெல்லா எப்டிம் குத்திட்டு வராங்க நெஜமா இதெல்லா இவ்ங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா இது நிஜமாவே சாமி கிருபதா போல இருக்கு அவுங்களுக்கு இதெல்லா வலிக்கவே வலிக்காம பெரிய பெருசா இருக்கு அதெல்லா பாக்கவே பிரம்மாண்டமா இருக்கு அதுதா பெரிய திருவிழாவா நாங்க ஒரு நாள் அந்த மாரி கொண்டாடுவோ இந்த ஆ ஒரு அந்த எடமே வந்து அப்டே ரோடு ஃபுல்லா நிறஞ்சிருக்குற மாரி கூட்டோ வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு அத பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு இத மாரி உங் ங்க ஊரல காவடிகள் அது மாரி இதுக்கெலா பண்ணிருக்கீங்களா
அது வந்து இந்த ம் பழனிக்கு போவாங்கல்ல அந்த டைம்ல பண்ணுவாங்க அந்தளவுக்கு பெருசா காவிடி தூக்கி பண்ல அ அந்த பாதையற போறாங்கல்ல அந்த டைம்ல ஆவிடி தூக்கி ஆடிக்கிட்டே போவாங்க பால் கொடோ எடுத்துட்டு அந்த டைம்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறோ பழனிக்கு போனா அங்கே எறைக்கி அந்த பால் கொடோ எடுத்து ட்டு பால் காவடி ஆடிக்கிட்டே போவாங்க அந்த மாரிதா நா சொன்ன பண்டிகைதா எங்க ஊர்ல அது ஒரு அஞ்சு நாள் பண்டிக அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒன்னொண்ணு அதுக்கப்புறோ இந்த ரோட் மேல வந்து இந்த பட்டிமன்றோ வெப்பாங்க அதுக்கப்புறோ அ இந்த இது ஸ்க்ரீனு எல்லா வச்சு படம் போடுவாங்களே அந்த மாதிரில்லா போடுவாங்க அதுக்கப்புறோ இந்த ஆ ஸ் டிவில எல்லா வருவாங்களே ஆக்ட்ரஸ் சிங்கர்ஸ் அவங்கள எல்லா கூப்ட்டு வச்சு அ இதெல்லா பண்ணுவாங்க என்னது பாட்டு டேன்ஸ் ஸு இந்த மாதிரிலா நிறைய பண்ணுவாங்க அதுக்காக போவோ
எங்க ஊர் சைட இந்த அஞ்சு நாள் பண்டிகைலா பண்றது இல்ல பொங்கல் திருவிழாவே எங்க ஊர்ல மூண் நாள் நாலு நாள் நடக்கு இந்த மொத நாள் பொங்கல் குடும்பமா சேந்து நம் மட்டு பொங்கல் வீட்டுக்கு மட்டு பொங்கல் வைக்கிறது அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடெல்லா வந்து குளிப்பாட்டி அதுகளுக்கு வந்து மால போட்டு நெட்டி மாலன்னு ஒன்னு நினைக்க அதுங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து கட் ரெடி பண்ணுவாங்க மாடுங்கள் வில கட்டுறதுக்காகவே அத கட்டி அபிஷேகம் பா வீட்டுல உள்ள பெரியவங்க வந்து மாடு கண் ரெண்டுத்துக்கு சேத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கு சாமிக்கு படச்சி அன்னைக்கி அதுாவுது ரெண்டாவுது நாள் பங்ஷனா மாட்டு பொங்கல் போகு மூணாவது நாள் வந்து எல்லாருமே அவுங்கவுங்க வீட்டுல வித் வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவோ இல்லியா புளி சாதோ லெமன் சாதோ அது எல்லாத்தையு ரெடி பண்ணிட் டு அத எடுத்து கடற்கரைக்கு போயி உக்காந்து அத வந்து பரிமாறி ஒரு ஒரு ஒரு குடும்பமா அடுத் த்தவங்கள்ட பரிமாறி சாப்றது அது ரொம்ப இன்னு நல்லா இருக்கு அத கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பாத்தீங்கனா ஒரு து ஊரே சேந்து ஒரு தெருவுல வந்து போட்டிகள்ல்லா வெய்ப்பாங்க சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு சிறுவர்களுக்குனா ஓட்ட பந்தயோ இந்த பலூன் ஒடக்கிறது பிஸ்கட்ட தொங்க விட்டு பிடிக்றது அது மாரி இதல்லா ரோம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அப்ப அத லேடிஸ் கூட பெண்கள் கூட அந்த அது மாரி வீட்லியே முடங்கி கடக்குற அந்த மூண் நாளு பெண்கள் செஞ்சி ரொம்ப கஷ்ட் க கலைப்பா இருப்பாங்க அவங்ள ஒரு என்க்ரேஜ் பண்ற மாரி அவங்களுக்கு நெறைய போட்டிகள் வெப்பாங்க இந்த தண்ணி பாட்டுல் தூக்கிட் போறது தண்ணி அள்ளி கொண்டு போய் கொட்றது இத மாரி போட்டிகள் ஒரு நாலு நாள் பொங்கல் பண்டிகைய எங்க ஊர்ல இதுவா நடக்கு அனா மத்தபடி நீங்க சொல்றம் அந்த மார் அஞ்சு நாள் பண்டிகை இத கொண்டாட மாட்டோ பொங்கல தா நாங்க பெருசா கொண்டாடுவோ
ஓகே உகே அந்த மாத்ரி பாத்தா எங்க ஊர்ல லோக்கல்ல வந்து இந்த மே ஜூன் மே ஒரு ஹாஃப்க்கு மேல ஜூன் ஸ்டாடிங்ல வந்து காளியம்மன் அ முனியப்பன் பண்டிக அப்டின் சொல்லுவாங்க முனியப்பன் பண்டிகைக்கு வந்து காளியம்மன் வேஷ போட்டுட்டு வருவாங்க அந்த காளியம்மா பாக்கவே நல்லா ஆக்ரோஷமா நம்க்கு பயமா இருக்கு இந்த பக்கத்ல வந்து ஒரு சியு வச்சிட்டு கை நெறய ஜென்ஸ்தா அந்த வேஷ போடுவாங்க அனா வந்து ஆ அந்த சாமி மாத்ரியே நமக்கு தெரியு பக்கத்ல வர வர நமக்கு பயம்மாருக்கு அந்த மாத்ரி அந்த பண்டிக ஒரு அ ஒரு நாள் பண்டிக ஆனா அது ஒன் வீக்கா அது போகு அந்த ஒரு ஃபிப்டீன் டேஸ் முன்னாடி இருந்தே கோயில வந்து டெய்லி சாயங்கால ஆனா பொங்கல் சுண்டல் அந்த மாதுருல்லா ஆ சாதோ அந்த மாரிலா குடுத்து அந்த ஃபிப்டீன் டேஸாவே அந் த இது போயிட்டே இருக்கு ஒரு நாள் பண்டிக அது அ அப்றோ வந்து அந்த அந்த பண்டிக ரொம்ப நல்லாருக்கு அது லோக்கல் ஃபெஸ்டிவல்தா அது அதுக்கப்றோ அதே மாத்ரி என்னனா சிவராத்ரி சிவராத்ரி அப்போ அதே மாத்ரிதா வீரமுட்டின் சொல்லுவாங்க எங்க ஊர்ல வீரமுட்டிங்கற்து வந்து அ நல்ல அ நல்லா ஹைட்டு வெய்ட்டுமா தொப்ப கண்ணல்லா பெருசா வச்சுக்கிட்டு மரி அது அது அந்த இதுக்கு மேல பெருசா இருக்கு பெருசா ஒரு இது மாத்ரி ஒரு காட்போட் மாரி வச்சு அந்த அ அந்த சாமி வந்து அந்த கடைசில வராருனா அவ்ங்க அங்க அந்த வீரமு ட்டி வருது அப்டிங்கற்த நம்க்கு இங்கர்த்தே தெரியு அந் அளவுக்கு பெருசா இருக்கு அதோட இது அந்த மாத்ரி அது ஒன்னு இருக்கு அ அந்த மாத்ரி வந்து அ சின்ன கொழந்தைங்ளா இருந்தா கைல தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புற வந்து இந்த கொழந்தய பக்கத்ல கூட்டு போய் வச்சி பா அப்டின் சொல்லி பயமுற்த் த்துவாங்க அந்த மாரி டைம்லல்லா கொழந்தைங்ளுக்கு பய போகு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அந்த மார்லா எங்ளுக்கு ரொம்ப புடிக்கு இங்க நீங்க சொல்ற மாரி இந்த பொங்கல் அதல்லா வந்து அ எங் ஊர்ல அந்த அளவுக்கு இல்ல கிராமொம் மாத்ரி கடயாதா அதனால பொங்கல்லா நார்மல்லாதா போகு லீவு அந்த மாத்ரி போகு தீபாவளி புது ட்ரெஸ்ஸு அ அந்த மாத்ரி போகு அப்றோ நைட்ல வந்து கடைக்கல்லா போவோ ஷாப்பிங் போவோ அந்த மாத்ரி நைட்டல்லா இருக்கு
அ எங்க ஊர் சைட்ல இன்னு நவராத்ரிய இன்னு இதுவா கொண்டாடுவாங்க ஒன்பது நாள் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வர சரஸ்வதி பூஜ வித்யதசமி அதல்லா வந்து கொஞ்சு கிராண்டா ஒன்பது நாளு ஒவ்வொரு அந்த சாமி கொலுவ எடுத்து வெச்சு அழகா அடுக் குறதே ரெண்டு மூண் நாள் மின்னாடியே ஆரம்பி ச்சிருவோ அந்த அழகா ஒவ்வொரு படியு ஒரு ஒரு சாமி சிலைகள வெக்கம்மோது இந்த நவ அ விஷ்ணுவோட நவ முகங்கள் இருக்கில்லையா அது அவுங்களோட நா தசாவதாரத்த ப்ரெசென் பண்றது அம் அம்மனோட அந்த ஒன்பது இத ப்ரெசன் பண்றது இதெல்லா அந்த ஒரு ஒரு படியில அடுக்கி இருக்கிறத பாக்கற்துக்கே அவ்வளோ அழகா இருக்கு அ ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு சுண்டல் நம்ம வீடு தேடி வர சுமங்கலிகளுக்கு அவுங்களுக் நம்மளால முடிந்த ஏத்த மாரி ஒரு கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி குடுக்குறது அதம் மாரி அன்பளிப்பு குடுக்கிறது அ க அது முடிகிற நாளான சரஸ்வதி பூஜையில பாத்தீங்கன்னா பெருசா சுண்டல் ப பொரி எல்லா வெச்சு வீட்டுக்கு படைக்கிற்தோட இல்லாம நம்ம வந்து வயல் அக்ரிகல்ச்சர் நாங்க பேஸ் பண்ணி இருக்கிறதுனால எங்க ஊர்ல அ ப அந்த போர் செட்டுக்கு எடுத்துட் போயி அங்கயும் படைப்பாங்க அதெல்லா எடுத்துட்டு போயிட்டு ப பசங்களுக்கு குடுத்து இப்ப அவங்க ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் வெச்சிருந்தாங்ன்னா அவுங்க நிச்சமா ஒரு வண்டி வெச்சிருப்பாங்க டிராக்டர் அதுல வந்து பசங்க எல்லா பசங்களையு எடுத்து ரவுண்ட் அடிக்கிறது அத மாரி இந்த உம்பது நாளு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான இது பண்ணிட்ருப்பாங்க சுண்டல்ஸ் அது மாதிரி குடுக்கிற பிரசாதமு ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கு இதுக்காகவே ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரமோ அழகா ப்ரெசன் ஒரு சுண்டல் வாங்கறத் துக்காகவே ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போறது சின்ன பசங்களா இருக்கும் போது அதெல்லா நல்லா இருக்கு இங்க நவராத்திரி பண்டிக வேற எத பண்டிகை நமக்கு எனக்கு புடிச்ச பண்டிகை வந்துன்னா தீபாவளி சொல்லா ஏனா நம்ம புது ட்ரெஸ் எடுக்குறோ பட்டாசுக்கள் வெடிக்கிறோ பசங்களுக்கு உங்க பசங்களுக்கு எங்க பசங்களுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்குல்லா அந்த தீ ஃபஸ்டிவல்ஸ்னா நா வந்து ஒரு லீவு மாரி மாறிடிச்சோ அப்டின் நெனைக்கிறே
ஆமா அப்படிதா இருக்கு இப்போ எங்க ஊர்ல நா அந்த சொன்னேன்ல்ல ஆடி பண்டிக மாரியம்மன் பண்டிக அப்டினு அது ஒரு த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி வந்து செவ்வாகெழம ஆனா சாய்ங்காலோ ஆனா வந்து எல்லா வீட்லயுமே சாப்பாடு போடுவாங்க அ கொஞ்ச கொஞ்ச பிரசா தம் மாரி எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி சாமிக்கு இது பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஓ ஒவ்வொரு வீட்லியுமே சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் பொங்கல் சுண்டல் கேசரி ஜாமுன் அந்த மாரி என்ன வேணா நம்ம செஞ்சு குடுத்துக்லா அந்த மாதிரி செய்வாங்க செவ்வாக்கெழம சாயங்கால ஆனா நா ஸ்கூல் விட்டு வரும்போதே குடுத்துட்டே இருப்பாங்க அப்பெல்லா வந்து ரொம்ப இதா இருக்கு ஐயியோ யார்ரா போய் வாங்குறது ஒரே வெக்க வெக்கமா வருதே அப்டினு ஆனா இப்ப வந்து அந்த எல்லாமே கலந்து சாப்பிட்ற அந்த சாப்பாடுனா நல்லாருக்கு அ அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மூணு வீட்லயாது வாங்கணுன் சொல்லி சொல்லுவாங்க எங்க தாத்தா சொல்வார் மூணு வீட்ல வாங்கிட்டு வந்துட்டா போதுன்டா அ சுவாமி பிரசாதோ சாப்ட்டே ஆகணு அப்டிங்கிற மாரி சொல்வாங்க அதுவு ஒரு இது பழக்கோ இருக்கு எங்க ஊர்ல
நம்ம மின்னாடி விழாக்கள் பண்டிக அப்டின்னா நம்மல்லா கோயிலுக்கு போயிட்டு அப்பா அம்மாவோட கோயிலுக்கு போய் த சாமி தரிசனம் பாத்துட்டு அது ஒரு ஒரு இதமா இதமான ஒரு சூழ்நிலையா இருந்தது இப்ப பசங்க வீட்ட வுட்டு வெளியே
அக்கா ஒரு நிமிஷோ எங்க வீட்ல இருந்து கூப்பட்றாங்க
ஆ ஓகே ஓகே பாத்துக்கோ